வணக்கம் தோழி
ஆ நல்லா இருக்கே தோழி நா ஒண்ணு கேக்கணுன்னு நெனச்சே தோழி இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நெறைய எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எலாம் வந்துட்டு ஆ அட்வான்ஸ்டா வந்துட்டு போயிட்டே இருக்கு இல்லையா இப்ப வந்து நம்ம ஒரு ஃபோன் வச்சிருப்போ அதுலயே வந்துட்டு எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு கு ஆனா இருந்தாலுமே வந்துட்டு சில பேர் என்ன நெனைப்பாங்கன்னா வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு அந்த ஒரு ஐபோன் இருக்கு அந்த ஒரு இதுலதா வந்துட்டு எல்லா ஒரு பீச்சருமே இருக்கு அது வந்து ஒரு கெத்துக்காக நம்ம வந்துட்டு வாங்கி வச்சுக்கணு அப்டின்றதுக்காக கிட்னி வித்து வாங்கினே அப்டின்னு நம்ம நெறைய நியூஸ்ல்லா கேள்விப்பட்றோ அந்த மாதிரி வந்துட்டு அ அந்த மாரி ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம பண்ணியே ஆகணுமா இல்ல ஆ இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்படுறது தானே கரெக்டா இருக்கும் என்னோட மைண்ட் செட் அப்டிதா பட் இது சில பேர் வந்துட்டு ஒரு வேலை அஞ் ஒரு சின்ன பசங்க இப்ப ஒரு டுவெண்டிஸ்ல இருக் இருக்காங்க இப்பதா ஒரு வேலையில போய் சேரப் போறாங்க அப்டின்னா அவங்கள என்ன பண்றாங்கன்னா ஒரு லோனைப் போட்டு வந்துட்டு அந்த ஒரு ஃபோனை வாங்கறது இல்லன்னா வந்துட்டு ஒருத்தர்கிட்ட வந்துட்டு கடன் வாங்கி ஒரு இத வாங்கறது இல்லன்னா ஒரு இ எம் ஐல போட்டு வாங்கறது அந்த மாரி விஷயங்கள் எல்லா நெறைய பேர் பண்றாங்க இல்லயா அதப் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பா தோழி நெறைய பேர் அப்டிதா பண்றாங்க நீங்க சொன்ன மாரிதா ஒருத்தர் வந்து அப்டிதா வந்துட்டு இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த நியூஸ்ல வந்து நா பாத்தோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷோ இருக்கு அத நா பாத்து தன்னோட காதலிக்காக வந்துட்டு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா பையனை பாத்தாலே வந் து அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழியில்ல அப்டிங்கிற மாரிதா ஒல்லியா கருப்பா இருப்பாப்டி சின்ன பயன் தா ஆ ரொம்ப ஒர் பதனெட்டு வயசோ இருவது வயசு அந்த மாரில கெடையாது ரொம்ப சின்ன பைய ஒரு பதனாலு பதினஞ்சு வயசுதா இருக்கு அந்த பைய வந்து பாத்தீங்கன்னா ஆ ஒண்ணு இல்ல தன்னோட காதலி வந்து ஐபோன் கேடுசசு அப்டிங்கறதுக்காக தன்னோட கிட்னியை வித்து வந்து அந்த பைய வந்து வாங்கி குடுத்துருக்கா இதெல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றதுன்னு நமக்கே தெரில இதே வந்து அந்த பொண்ணு வந்து கல்யாணமாயி உன்னோட மனைவியா இருக்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷோ வாழ்ந்துட்டீங்க அந்த பொண்ணு இப்டி கேக்குது அப்டின்னா நீ வந்து பண்றதுல ஒரு சரி இருக்குன்னு சொல்லலா ஆனா இந்த பொண்ணு வோய் இவ லவ் பண்றே அப்டிங்கி பேர்ல வாங்கி குடுக்கலா இதே வந்து நாளைக்கி அந்த பொண்ணு வந்து இல்ல ஒரு சண்டைனாலையோ இவ அடி வக்கிறாங்கிறதுனாலயோ இவ வேண்டான்னு வேற பையனை வந்து பாத்து போயிருச்சு அப்டின்னா இந்த பைய என்னோட கிட்னிய குடுன்னு திருப்பி குடுன்னட்டு போய் எங்க போய் நிப்பா இல்லங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷ் விஷயமே நமக்கு என்னடா இது அப்டிங்கிற மாரிதா தோழி இருக்கு அது மட்டு இல்லாம அது மட்டு இல்லாம தன்னோட ரேஞ்ச் என்ன அப்டின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சு ச்சே அதுக்கு ஏத்த மாரிதா வந்து வாங்கணு நம்ம இப்ப வந்து நீங்க செரி ஒரு ஐபோன் வாங்குறீங்க அப்டின்னா ஆ இப்போ நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கறீங்கன்னு வச்சுக்கோங்கள ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றே அப்ப அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க மினிமம் மினிமம் கொறைஞ்சபட்சோ அது மூலிமா உங்களுக்கு ஒரு எண்பதாயிரமாது வருமானோ வரணு வருமானோ வருது அப்டின்னா நீங்க வந்து வாங்குறதுல ஒரு அத்தியாவசியோ இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்லலாமா அதுல இருந்து வருமானமே வ வர்ல எதுமே வர்ல தேவையு வந்து இல்ல ஆடம்பரத்துக்கு வந்து வாங்குறீங்க அப்டிங்கம்போது அது வந்து உங்ளுக்கு அது வீண் விரயம்தா இந்த மாரி வாங்குறக்கு சும்மாவே இருக்கலா இல்லைங்ளா
கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க என்னோட மைண்ட் செட்டு அதே மாதிரிதா இப்ப வந்துட்டு நம்ம எதா ஒரு பொருள் வாங்கறோ அவ இப்படின்னா நம்மக்கு அதனால வந்துட்டு எதாவ் ஒரு பிரியோஜனம் இருக்கணு இல்ல இ அந்த ஒரு அதுல இருக்கற ஒரு விஷயம் எல்லாமே வந்துட்டு ஒரு சாதா ஒரு பத் பத்தாயிரூபா பதினஞ்சாயிரூபா போன்லயே இருக்கு ஒரு நல்ல போட்டோவு எடுக்க முடிது எல்லாமே வந்துட்டு பண்ண முடிதா அப்படின்னாம்ம இந்த போனையே வாங்கிட்டு போலாமே எதுக்காக அவ்வளோ பெரிய போன் அததா வாங்கி ஆகணும் அந்த ஒரு அந்த ரிங் டோன்க்காக இல்லன்னா வந்துட்டு நம்ம எல்லாரு முன்னாடியூ நம்மளு ஐபோன் வெச்சிர் கோ அப்படின்ற ஒரு இத காட்டிக்கறதுக்காக வந்துட்டு வாங்குனோன்ற ஒரு அவசியமே கெடையாது இல்லயா அப்படிதா நானு யோசிப்பே அந்த மாதிரி வந்துட்டு சில டைம் தோணு என்னடா இது அவுங்க வெச்சிருக்காங்களே இவங்க வெச்சிருக்காங்களே நம்மகிட்டயு நம்மளு வந்துட்டு இது ஒரு பெரிய விஷயமா வ வாங்கறதா இருந்தா வாங்கலாமே அப்படின் சில டைம் தோணு தேவயில்ல எதுக்கு அப்பறோ நானே யோ யோஸ்சிப்ப தேவ நானா வந்துட்டு என்னோட ஃப்ரன்ஸே நறிய பேர் வந்து ஆ வெச்சிருக்காங்க அதுயில்லாம பாத்திங்கன்னா ஒரு எயிட்டீன் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இப்போக்கோ வேலை சேர்ந்த உடனே வந்துட்டு ஒரு இ எம் ஐ போட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு சம்பளத்தல இருந்தே ஒரு இ எம் ஐ போட்டு வாங்குற பசங்கலல்லா நா பாக்குறே எப்டி அது வந்துட்டு மனசு வந்து வாங்குறாங்க அப்டின் சொல்லிட்டு நமக்கு தோணு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அவுங்க நாலு பேரு கிட்டயுமே ஒரு ஒருத்தர்கிட்டயுமே வந்துட்டு ஐஃபோன்ருக்கு கு எப்டின்னா பசங்களு வந்துட்டு இப்ப காலேஜ் தா போயிட்ருக்காங்க பட் பெரிய பையே வந்துட்டு அவெ ஒரு ஒரு காலேஜ் படிக்கும் போதே வந்துட்டு ஒரு அவ அவெ வந்து தனியா ஒரு வேலை மாரி ஒரு பார்ட் டைம் வந்துட்டு ஒரு ட்ரம்ஸ் வாஷ்ச்சு அவுங்க வந்துட்டு ஆ அவெ ட்ரம்ஸ்ஸல்லா வந்துட்டு அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அது வந்துட்டு இந்த மாதிரி அ நெறைய ஷோஸ்ஸல்லா நடக்குது இல்லையா அதுல வந்துட்டு இப்பவே ஒரு அவனோட ஏஜ் வந்துட்டு ஒரு நைன் டுவெண்டி இருக்குன் நெனைக்கிறே இப்பவே வந்துட்டு அவெ ந நெறைய ஷோஸ் எல்லா பண்ணி அ லட்ச ரூபா வந்துட்டு சம்பாதிக்கிறா இந்த பையே வந்துட்டு அவங்க அம்மா அப்பாக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஐ ஃபோன் வாங்கி குடு குடுத்து அவுங்கள வந்துட்டு இப்பவே வந்து வாங்கி குடுத்து எல்லா பண்ணிருக்கத அவுங்க அம்மா வந்துட்டு எங்கிட்ட பெருமையா சொன்னாங்க பட் நா நெனச்சுகிட்டே இப்ப வந்துட்டு இந்த ஏஜ்ல வந்துட்டு ஒரு ஐஃபோனுன்றது தேவையா அப்டின் சொல் டு பட் இருந்தாலுமே வந்துட்டு அவுங்க அந்த மாதிரி வாங்கி எல்லாரும் யூஸ் பண்றாங்க சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஒருத்தரோட மைண்ட் செட்டு இருக்கு நம்ம வந்துட்டு ஆ நம்ம நெனைச்சா வந்துட்டு வேண்டா அப்டின் கூட அவுங்க அம்மா அப்பா சொல்லிருக்கலா பட் இருந்தாலு ஒரு ஒய்ஃபோன்றது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பள் மாரி ஆய்டுச்சு இல்லயா நம்ம வச்சுக்கிட்டா வந்துட்டு ஒரு பெரிய ஆளு அப்டின்ற மாரி அந்த மாதிரி வந்துட்டு நேறைய பேர் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட வாங்குறதையு நம்ம பாத்துக்கிட்டு தா இருக்கோம் அதுனால வந்துட்டு அதுதா ஒரு ஒருத்த ஒரோட ஒருத்தரோட மைண்ட் செட் ஒருத்தரு இன் இண்டுவிஜுவலோட ஒரு இன்ட்ரஸ்ட் அப்டின் தா சொல்லலாம் வேணும்னா வாங்கலா வேண்டானா வந்துட்டு இது ஒரு பெரிய விஷ்யம் இல்லன் சொல்ட்டு விட்டுட்டு நார்மல் ஃபோனே கூட வாங்கிட்டு போலா அப்டின் நேனைக்கிறே தோழி
கண்டிப்பா ஆமா தோழி நமக்கு வந்து தேவையில்ல அப்படிங்கும் போது நம்ம அத பத்தி இது பண்ண கூடாது இதே வந்து தேவை இருக்கு அப்டிங்கு போது நம்ம அது வந்து எவ்ளோ ஒரு சேரி நம்மனால சம்பாரிக்க முடியும் சம்பாரிச்சு கட்ட முடியும் அப்படின்னா வந்து அத தாராளமா வாங்கிக்கலாம் இல்லிங்களா
ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க ஆமா அப்டிதா வந்துட்டு எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே இப்ப வந்து ம் அந்த ஒரு விஷயத்துனால நமக்கு எதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு நம்ம வீட்ல வாங்கி வச்சோனா அத வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோ அப்படின்னா நம் வந்துட்டு வாங்கலா ஒருத்தர் பக்கத்து வீட்ல வாங்கிட்டாங்க அப்டின்றதுக்காக நம்மளு வாங்னோனா அதுக்கு காசு போட்டு அதுக்கு வந்துட்டு ஆ அது பிரோயஜனமா இருக்கோ இல்லயோ வாங்கி வச்சுக்கலா அப்டின்னு சொல்லிட்டு மட்டு நம்ம யோசிக்க கூடாது அப்படின்றதுதா நா இப் யும் யோசிப்பே ஏனா வந்துட்டு நானே வந்துட்டு அந்த மாரி நறையா அனுபவிச்சிருக்கே நாங்க வந்துட்டு நா சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க வீட்ல வந்து நாங்க ஒரு மீன் தொட்டி வாங்கி வச்சோ அதே மாதிரி வந் ட்டு நாங்க என்னெல்லா வாங்குறோமோ அந்த விஷயம் எல்லாம் எங்கள் பக்கத்து வீட்லயு வந்துட்டு அத பாத்துட்டு வந்தே அவுங்களு வாங்குவாங்க அது வந்துட்டு நாங்க ஈவே வன்ச்சு கவனிச்சிருக்கோ நாங்க வந்துட்டு அப்பதா ஒரு மீன் தொட்டி வாங்கி ந றைய மீனல்லா விட்ருந்தோ அத பாத்துட்டு அவுங்களு ஒரு மீன் தொட்டி வாங்கி அதே மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர்ல வாங் வாங்கி வச்சாங்க ஒரு ஃபேன் வந்து புதுசா வாங்னோ சேரி நம்மளு அதே மாரி வாங்கலாமே சொல்லிட்டு ஒரு ஃபேன் வாங்னாங்க அந்த மாரி நறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு சிலர் வந்து அவுங்க பண்றாங்களே நம்மளு பன் னுவோம் எதுக்கு வந்துட்டு ஆ நமக்கு அந்த விஷயத்த பத்தி ஒனுமே நாலேஜே இருக்காது ஒண்ணுமே இருக் அது பட் இருந்தாலுமே அவுங்க பண்றாங்க நம்மளு பண்ணுவோ அப்டின்ற ஒரு பொறாம கொணத்லியா இல்ல வந்து ட்டு நம்ம நம்மளு வந்துட்டு அதே மாரி பண்ணனு அப்டின்னு நெனச்சு பண்ணுவாங்களா என்னன்னு தெரியில சில பேரு வந்துட் டு அந்த மாரியு இருப்பாங்க அவுங்ககிட்ட இருக்கு நம்மகிட்டயு இருந்தா நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில பேரு இருக்கதுனால அப்டியு இருக்காங்க நெனைக்கிறே தோழி
கண்டிப்பா ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க அது மட்டு இல்லாம இப்போ வந்து நம்ப இதுன்னு மட்டு எடுத்துக் க முடியாது தோழி ஒரு ஃபோனு இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட எடுத்துக்க முடியாது இப்ப என்னோட கணவர் வீட்ல வந்து பாத்தீங்கனா ஒரு சுத்தி சுத்தி சொந்தக்காரங்கதா ஆனா என்ன எங்க வீட்ல அப்டி கெடையாது நாங்க இருக்கக்கூடிய ஊர்ல பெரும்பாலும் இப்படிதா இருப்பாங்க இப்ப வந்து ஒரு அ ஒரு குடும்பம் வந்து இருக்காங்கன்னா சுத்தி சுத்தி அவுங்க பாட்டி சித்தி எல்லாருமே வந்து வம் வம்சா வலியா அப்டியே ஒரே எடத்துல இருப்பாங்க இப்ப கிட்டத்தட்ட என்னோட கணவரு வந்து பாத்தீங்னா அந்த மாரி ஒரு இதுதா வம்சாவலியா வந்து பாத்தீங்னா ஒரே எடத்துலதா இருக்காங்க இப்டி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அ இப்போ ஒருத்தங்க நல்லா இருந்தா புடிக்காது ம் என்னோட கணவர் அப்டிதா இப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே கிட்டதட்ட எங்களுக்கு திருமணமாயி ஒரு நாலு மாசமாச்சு இப்ப வரைக்குமே வந்துட்டு அக்கம்ம்பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லா ச்ச இவனுக்கு கல்யாணமாயிற்ச்சி இவன்கு கல்யாணமாயிற்ச்சி அதும் படிச்ச பொண்ணு கெடைச்சிருச்சு என் கணவர் வந்து பாத்தீங்னா பெருசா படிக்கல ஆனா வந்து சம்பாரிக்கறாரு நல்லாதா சம்பாரிக்கிறாரு இருந்தாலு வந்துட்டு இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே இவனோட நல்லா படிச்ச பொண்ணு டபுள் டிகிரி படிச்சுருக் பொண்ணு வந்து கல்யாணமாயிற்ச்சே அப்டிங்கிற மாரி அந்த வைத்தறிச்ச வந்து இன்னு இருக்கு அது ஏ அப்டின்தா ஒரு நல்ல காரியம் அப்டிங்கறது அவங்க வீட் மத்தவுங்க வீட்லயு நடக்கு என்னதா வந்து காலம் போனாலு அவுங்களுக்கு கொஞ்சோ வயசானாலு எப்ப நடக்கனுன்னு இருக்கோ அப்பதா நடக்கு இல்லைங்ளா அந்த மாரி நடக்கும் போது அக்கம்பக்கத்துல இருக்கிறவுங்களுகெல்லா ச்ச இவனுக்கு அப்டியே இது அமஞ்சிருச் சே அப்டின்னு சொல்லிட்டு அது ஒரு வைத்தறிச்சல்து ஏன்தா இப்டி இருக்காங்கன்னு இப்ப வரைக்கும் எங்களுக்கு புரியமாட் ஆனா அத்தையு மாமாவு சொல்வாங்க இந்த மாதிரி வந்து நெறைய பேத்துக்கு வந்து இந்த மாரி இவனுக்கு கல்யாணமாயிற்ச்சேங்கிறது இப்ப வரைக்கு வைத்தரிச்சல் அடங்கல அப்டிங்ற மாரிதா சொல்லுவாங்க அப்டியு இருக்காங்க பாருங்க ஒரு ஒரு மனிதர் வந்து அட்ராவசியோ இது வந்து கொஞ்சோ வயசாகுது தன்னோட அம்மாக்கப் றோ ஒரு மனைவி வந்து தன்ன பாக்கணு அப்டிங்கிறது எல்லா ஒரு ஆன்மகனுக்குமே வந்து ஒரு சாதாரண ஒரு சிம் பிலா லைஃப்ல வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போ முடியாது இதெல்லாமே பாத்து வைத்தறிச்சல் பட்றாங்க அப்படிங்கும் போது என்ன சொல்றனு எனக்கே தெர்ல தோழி
கண்டிப்பா ஆமா எல்லாரையுமே சுத்தி அந்த இந்த மாரி விஷயங்கள் நடந்துகிட்டே தா இருக்கும் அதுக்கு நம்ம தா கொஞ்சோ கேர்ஃபுல்லாந்துக்ணு எல்லா ஒரு பர்சனலான விஷ்யத்யு நம்ம எல்லார்கிட்டயு ஷேரும் பண்ண முடியாது ஏனா யாரோட கண்ணு எந்த மாதிரி இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது ஒரு ஒருத்தர் வந்துட்டு நம்ம நம்ம மேல பொறமைப் படுவாங்க ஒரு ஒருத்தரு ரொம்ப இதுவா ஃபீல் பண்ணுவாங்க என்ன அவுங்ளுக்கு மட்டு இது நடந்துருச்சே நமக்கு நடக்கலயே அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் போது வந்துட்டு அதனால தா வந்துட்டு ஒரு பப்ளிக் லைஃப் பிரைவேட் லைஃப்ன்னு சொல்றதே வந்துட்டு நம்ம எல்லா விஷ்யத்யு வந்துட்டு நம்ம வெளிய சொல்லும் போது வந்துட்டு அவுங்க நம்ள பாக்கும்போது வந் அது ஒரு தப்பான ஒரு இதுலயா இருக்கும் சில பேர் வந்துட்டு பரவால நல்லா இருக்காங்கன் சொல்ட்டு நம்மள வாழ்த்தறவங்கலு சில பேர் இருப்பாங்க பட் எல்லாரோட இதுவும் ஒரே மாரி இருக்காது இல்லயா அந்த மாரி இருக்கும் போது நம்ம வந்துட்டு அதுக்காகதா அந்த கை கருப்பு கயிறு கட்றதல்லா வந்துட்டு இந்த ஈவுல் ஐக்காக கட்றது அப்டின்ற மாரி சொல்வாங்க அந்த மாதிரி நெறய விஷ்யங்கள் இருக்கு இல்லயா அந்த மாரியு நம்ம வந்துட்டு லைஃப்ல ஆ சுத்தி போட்டுக்கறது இப்ப எதா ஒரு நல்ல விஷ்யம் நடக்குது நம்ம லைஃப்ல அப்டின்னா நம்மள சுத்தி சுத்தி போட்றதுன் சொல்வாங்ல்யா அந்த மாரி விஷ்யங்கள்லா அப்பப்ப வந்துட்டு நம்ம ஒரு அம்மாவாசை அன்னிகிளா பண்ணுவாங்க அப்டின்னு நெனைக்கற அதல்லா வந்துட்டு நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ஒரு பேட் வைப்ஸோ பேட் விஷயங்கள் எல்லா வந்துட்டு நம்மள விட்டு தவிர்த்து போயி நம்ம வந்துட்டு கொஞ்சோ எதோ நம்ம சந்தோஷத்த அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு அனுபவச்சுட்டு கொஞ்ச அப்டியே லைஃப் ஓட் இருக்கால அப்டி நெனைக்கற தோழி
கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க அதனால வந்து பாத்தீங்கனா பெரும்பாலும் எங்க வீட்லையு அப்டிதா சுத்தி போட்றது ஒரு முக்கியமான இதாவே வச்சுட்டு இருக்கோ அப்தா வந்துட்டு கொஞ்சமாது அந்த இவங்களோட தீய சத்தி தீய கண்ணுல இருந்து நம்ம வந்து விலகலா அப்டிங்கற மாதிரி ஏன்னா நமக்கு ஓகே என்னப்பா சொல்றதுன்னே தெரில தோழி அந்த அளவுக்கு இதா இருக்காங்கம் போது நம்ம ஒண்ணு பண்ண முடியாது இல்லைங்களா
கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க அதனாலதா நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லெல்லா நம்ம லைஃப்லா வந்துட்டு நம்ம எவ்ளோ நாள் இருக்குமோ அதுவரைக்கு அப்டியே ஃபாலோ பண்ணிக்ட்டே இருக்கறதா பரவால ஏன்னா அவுங்குள சுத்தி அதா இருந்து ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நம்ம ஒண்ணு பண்ண முடியாது இல்லையா ஆ அதனால வந்துட்டு இதல்லா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோனா நம்ம ஒரு ஓரளவுக்கு அப்டியே நம்ம நம்ம லைஃப்ப நம்ம ஓட்டிட்டு போலா அப்டின்னு நெனைக்கற தோழி ஓக்கே தோழி இன்னொரு வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேஸ்லாம் தோழி ரொம்ப நன்றி
நன்றி நன்றி நன்றி